வணக்கம் வணக்கம் தோழி
எப்டி இருகிங் தோழி
தோழி நீங்க எப்டி இருக்கிங்க
ம் நல்லா செரி
தோழி என்ன பண்ணிட்டு இருக்கிங்க
வேலிருக்கேன் தோழி
நானும் சும்மா தா தோழி இருக்கேன்
செரி தோழி சாப்பிட்டாச்சா இல்ல தோழி இனி தா சாப்படணும் நீங்க சாப்
நா இனி தா தோழி சாப்பிடணும் என்ன சாப்பாடு இன்னைக்கு அங்க
இன்னைக்கு வந்து இங்க பூரி தோழி
ஓகே ஓகே
உங்க வீட்ல என்னது
எங்க வீட்லயும் பூரி தா தோழி
பாத்தீங்களா சேம் தா ஓகே தோழி இங்க வந் உருளக்கிழங்கு தோழி
ஓகே ஓகே வேற என்ன தோழி ஆமா தோழி பூரி வந்து நா பரத்தி குடுத்தே அம்மா சுட்டாங்க
ஓ சூப்பர் தோழி ஹெல்ப்லா பண்றீங்க வீட்டுக்கு
ஆமா தோழி கண்டிப்பா வீட்ல கிச்சன் ஒர்க் மட்டு நாங்க பாப்போ தோழி பாக்கி வீட்ல உள்ள வேலைகள்லா வே லை ஆட்கள் இருக்காங்க அவுங்க பாத்துப்பாங்க அங்க நீ ஆமா தோழி ஒருத்தங்க வருவாங் க எப்பமாச்சு பாவொ அதுனால வேல போட்டு குடுத்தோ
ஓ ஓகே தோழி ஓகே ஓகே ஆ
புள்ளதா
அப்புடியா சேர் தோழி செர் ஃப்ரெண்ட்ஸா அது
ஆமா ஆமா தோழி
உங்கள்க்கு எப்டி தோழி மனசு வருது ஃப்ரெண்டயே வீட்டு வேலைக்கு வக்க
அவ வந்து சும்மா பைசா வாங்க மாட்டே நா எதாச்சு ஒர்க் பண்ணாதா பைசா வாங்குவே அப்டின் சொல்லுவா அப்ப நா ஓகே அப்டின் சொல்லி என்ன ஒர்க் பண்ற அப்டின் கேக்கம்போ ஓ வீட்ல வேல செய்றேன் சொன்னா ஓகேன் சொல்லிட்டு வருவே பெருசா ஒரு வேலையு குடுக்குறதில்ல நானே பாத்துப்பே கூட சேந்து
தோழி நல்ல மன்சு ம் அப்றோ வேற‌ என்ன தோழி நா வந் து வேல பாத்துருக்கே தோழி
ஓகே ஓகே ஓகே ஓகே தோழி ஓ கே நல்லா சேலரிலா இருக்கா?
ஆமா தோழி கன்
அங்க எப்பிடி இங்க இங்க விட எல்லாமே கூட ரேட்லா சாதனோல்
ஹ ஆமா தோழி ஆமா
எப்புடி கட்டுபடி ஆகுது ஓகே ஓகே ஓகே தோழி நா கூட போனவீக் அங்க அக்கா இருக்காங்கன் வந்த பட் ரொம்ப நாள் இருக்க முடியல ஒன் வீக் விசாதா அப்டி வந்துட்டோ
ஓ சேரி தோழி பெர்மனன்டா எடுக்லாமே
கெடையாது நாங்கோ
ஓ ஓகே தோழி ஓகே ஓகே நா பெர்மனன்ட்டா எடு த்துட்டே தோழி
ஓ ஓகே ஓகே ரொம்ப நல்ல விஷ்யொங்க அங்க பாம் போடுவாங்க அதெல்லா பாத்தெடுத்து இருக்கனு கண்டிப்பா வேற என்னத்தோழி எதாவ்து ஃபங் ஷன் எதாவ்து உங்க வீட்ல நடத்துவீங்ளா?
ஆமா இப்ப இல்ல தோழி இன்னு ஒரு ஃபை மந்த்ஸ் இருக்கு அக்காக்கு கல்யாணோ அது ஊர்லதா வச்சுருக்கோ கல்யாண டைம் மட்டு ஊருக்கு வருவோ
இந்த மாதிரி கிராண்டா தா எடுப்பீங்க தான நீங்க பணக்காரங்க கண்டிப்பா ஓகே ஓகே அப்றோ நீங்க எதுல என்ன என்ன ஃப்ளைட்ல வந் ட்டு ட்ராவல் பண்றீங்க
நா எம் பிரிச் தோழி
ஓகே ஓகே அதுதா கொஞ்சொ க‌ ஐ தா இரு
கம்ஃபடபுளா இருக்கு ஆமா தோழி ம் லோக்கல்ல போனா செட்டாகாது ஆ தோழி எல்லா ஃபுட்டுமே அவுங்ளே சப்ளே பண்ணிருவாங்க
ஓகே ஓகே ஒ ரே ஒருக்கா எமிரேட்ஸ்ல தா போனே ஆனா எனக்கு அந்தளக்கு கம்ஃபர்டபுளா தெரியல அ
நாங்க ஃபஸ்ட் கிளாஸ் புக் பண்ணோ
ஆ அதுதா வி ஐ பி சீட் தா போடுவோ நாங்கோ பட் அந்தளவுக்கு ஒன்னும் பெருசா இல்ல அதுனால இப்ப பிரைவேட் ஹெலிகாப்டர் வாங்கலா அப்டிங்ற பிளானு இருக்கு
ஓ சூப்பர் தோழி சோ வசதி இல்ல சொன்னீங்க
வசதி இல்ல பட் அக்கா வாங்கி தருவாங்க அவுங்க கொஞ்சோ ரி ச் தா எங்ளுக்கு இருந்தாலு நாங்க ரொம்ப அத வந்து
ஆ கண்டிப்பா தோழி அப்பிடிதா இரு கொல்லு
ஆமா தோழி நெறையவங்க அப்பிடி கெடையாது கொஞ்சமா இருந்தாலே ரொம்ப காவணிப்பாங்க பணோ இருந்தா இல்லாம கலிப்பாங்க நம்ம அப்பிடி கெடையாது
ஆமா தோழி கண்டிப்பா ம்
சசேரி தோழி உங்க லைஃப் எப்பிடி போகுது ஏதாச்சு லவ் அந்த மாரி ஏதாச்சு உண்டா
இல்ல தோழி லவ்லா இல்ல லைஃப் வந்து போது தோழி இப்ப என்னோட போக்கஸே ஜாப் ப்பு வேல
படிச்சி முடிச்சி வேலைக்கு போறீங்க மேரேஜ் ஐடியா எதுவு இல்லயா தோழி
மேரேஜ் இன்னு ஒரு டூ இயர்ஸ்க் அப்புறோதா தோழி அத பாக்கணு இப்போதிக்கு வேல பாக்கணு ம் நா நெறைய ஆ வேல இருக்கு அதெல்லா முடிக்கணுன் இருக்கே தோழி
கண்டிப்பா தோழி அப்பிடித்தா தோழி இருக்கணு இந்த வி வயசுலயே கமிட் ஆயிட்டோனா அதுக்கப்புறோ வந்து கஷ்டோ
கண்டிப்பா தோழி கண்டிப்பா நீ என்ன பண்ணலான் இருக் ங்க லைஃப்ல இப்ப என்ன பண்ணிட்
நா மேரிடுதா தோழி
ஓகே தோழி கே எவ்ளோ பிள்ளைல
பிள்ளைலா இல்ல தோழி இன்னு பிளான்லா ஒன்னு பண்ணல பட் நாங்க சேந்து பிசினஸ் பண்ணலா அப்பிடிங்க த ஒரு மைண்ட் செட்ல இருக்
ஓ சூப் பர் தோழி என்ன பிசினஸ் தோழி
அது இன்னு பிக்ஸ் பண்ணல பட் இப்பதா ஏ கேபிடல் அமௌண்ட் ரெடி பண்ணியாச்சி மோஸ்ட்லி ஐட்டி கம்பெனி ஓபன் பண்ணலா அந்த மாதிரி ஐடியா ஆய் கி இல்ல அப்புடின்னா அப்ராட் ட்ல எதாச்சும் பிரேன்ச் ஓப்பன் பண்லா அப்டின்னு இங்க விட அங்கதா அதிவபல்லா இருக்கு அப்டின்
உககைல வந்து பப்ளிக் பாத்ரூம்மா ரொம்ப ரேரு தோழி அந்த மாரிதா ட்ரை பண்றீ
அது கவர்மெண்ட் பப்ளிக்னாவே கவர்மெண்ட் ரிலேட் டடா வந்துரும்ல நம்ம பிரைவேட் சோர்ஸ்லஸ் போவோ அதுக்கு செட் ஆகாது தோழி ஆ இவச்ச ஆ இப்ப வந்து பாத்தா கிளாஸ்ல வந்துருச்சு அவதியே டிரேவல் டிரான்ஸ் பரன்சியா இருக்கு உள்ள போயி லாக் பண்லா கப் பறாயிரு அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது மேபி அதுவுமே நல்ல ஒரு ஜாப்தா நம்ம இ எளக்காரமா சொல்ல கூடாது அதையுமே ட்ரை பண்லான்தா இரு கோ பா போவோ கண்டிப்பா எது நல்லா
ஓ பத்துல அப்டின்னா இருந்தா என்ட சொல்லுங்க ஏனா நா துபாய்ல வந்து கொஞ்சோ மெம்பர்தா நா ரொம்ப வருஷமா சின்ன வயிஸ் வந்தே துபாயிலதா இருக்க சோ வந்து எதாவது எதாவதுன்னா என்ட கண்டிப்பா கேளுங்க
கப்பு கெடையாது தோழி துபாயாமா ஒமேன் வாஸ்கட் அந்த மாதிரிதா நாங்க போவோ அந்த
மினி பேச் இருக் க்கு தோழி சோ நீங்க எந்த ஹெல்ப்பா இருந்தாலுமே கேக்கலாந் தோழி
ஓகே எங்களுக்கு வந்து அந்த மாதிரி சைட்தா தோழி புடிக்கு அபுதாபில வந்து ஒரு கார்னர்ல ஒரு பேனு பேண்ட்டு போல இருக்குது கேஸ் ஆயில் ஃபீல்டு அந்த சைடு எடுக்கலாமா அப்டின்னு யோசுச்சுட்டு இருக்கோ அப்டி இல்லன்னா அம் அ மேனு பாஸ்கட் அந்த மாதிரிதாம் போவோ துபாய் வந்து அங்க கிளப் அத் இதுன் இருக்கு செட் ஆகுது நமக்கு
ஓகே தோழி ஓகே ஓகே அப்புறோ வேற என்ன தோழி ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்க ஊர்ல தானா
ஆ ஊர்லதா தோழி இப்ப வந்து நாங்க ஒரு கம்பெனி வெச்சு எங்க ஊர்ல சின்னதா ஒரு கம்பெனி வெச்சு நடத்துறோ அங்க வந்து இன்டர்வியூ எடுத்து ஆள் எடுத் த்துட்டு இருக்கு தோழி
ஓகேத் தோழி அப்பே எது ரியேக்ட் பண்ணா நா எ ஃபிரண்ட்ஸ்ஸு நா வெச் தோழியோட
கண்டிப்பா தோழி இது ஐடி சம்மந்தம் மாதா தோழி பட் பிரெஸ்சர்ஸ்க்கு தா அங்க கண்டிப்பா வேல்யூ
ஓகே தோழி இன்டன்ஷிப் எல்லா உண்டா தோழி எ ஃப்ரெண்டு இன்டன்ஷிப்ல இன்டன்ஷிப்லனு சொல்லிட்டே இருப் பா
ஆ ஓகே ஆ நாங்க அந்த ஐடியா நல்லா இருக்கே இந்த ஐ டியா நா கண்டிப்பா வந்து டிரைனிங் மாதிரி ஒரு கோர்ஸ் எடுக்கணுந் தோழி
ஆ ஓகே தோழி ட்ரை பண்ணுங்க
கண்டிப்பா ட்ரை பண்ற தோழி
சேரி அப்புறோ மாமியார் வீட்ல இருக்கீங்களா அம்மா வீட் வீட்ல இருகீங்களா
அம்மா வீட்லதாந் தோழி இருக்க ம் ஓகே தோழி இல்ல தோழி ஹாலிடேல இருக்க இப்போ சாட்டடே சண்டே வீக்ண்டானா வருவோந் தோழி
ஓகே ம் சேரி சேரி
போ
அப் ம் வேறைங்க தோழி
தோழி நீங்க எங்க இருக்கீங்க அம்மா வீட்லயா இல்ல இப்ப வந்து துபாய்ல இருக்கீங்களா
சாய்ட இருக்கு அம்மா கூட இருக்காங்க
ஓகே ஓகே ஃபேமிலியா செ ட்டல் ஆயிட்டீங்க
ஆமா தோழி எனக்க
ஓகே தோழி ஓகே அப்புறோ எதாச் எதாச்சு அட் எ சொல்லுங்க தோழி
அட்வயசுலா என்ன தோணுதோ அது பண்ணுங்க அது வந்து நல்ல டிசிஷனா எடுத்து பண்ணுங்க புடிச்ச விஷ்யம் பண்ணங்க இது நமக் இது ஒரு லைஃப்தான அது நமக்கு புடிச்சதா பண்ணிக்கனு புடி ச்சா மட்டு பரவாயில்ல அது நமக் க்கு இருந்தா அது கண்டிப்பா நமக்
ஆ கண்டிப்பா தோழி
நீங்க என்ன நெனைக்கிறீங்க லைஃப்
லைப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா அதுதா என்னோட பாய் ஈஸியே அதா வந்து கண்டிப்பா வந்து எ ஜாய்புலாவு வேலியுபுலாவு கொண்டு போகணுன் தோழி சின்ன விஷ்யனாலு நமக்கு புடி ச்சி சந்தோஷமா பண்ணனு நல்லது கெட்டது த்ரா தோழி இருக்குது அப்புறோ உங்க ஃப்ரண்ஸ் எப்பிடி ஃப்ரண்ஸ பத்தி ஏதாச்சு சொல்லுங்கள தோழி மேரேஜ் அட்வைஸ்னா சீக்கிரமா பண்ணாதீங்க சீக்கிரமா
அனுபவத்துல பேசறீங்கலா
அனுபவோ இல்ல என்னோ லைஃப் வந்து ரொம்பவு ஹாப்பியஸ் ட்டு லைஃபாதா இருக்கு ஆனா இருந்தாலு சீக்கிரமா மேரேஜ் பண்ணீங்கன்னா ந நறையா ஓல்டு பீப்புள்ஸோட அட்வைஸ்லா கேக்கணு அந்த மாதிரி இல்லாம இருக்கனுனா கொஞ்சோ லேட் ஆய் ட்ரை பண்ணலா
ம்
நீங்க சொல்லுங்க தோழி உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி எதாச்சு ஒரு டூ லைன்
சொல்லுது பேசிக்கலி நல்லா பாசமான ஃப்ரெண்ட்ஸ் தோழி ஆ இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ்சஸ் வெச்சுக்கனா ஆமா தோழி நா ரொ ரொம்போ குடுத்து வெச்சுருக்கணு சேரி போனா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நா மிஸ் பண்றே காலேஜ் ஸ்டேஸ்லல்லா வந்து எ ஃப்ரெண்ட்ஸ்தா எனக்கு வந்து பாதேடிப் பிரஷன போக்க வெச்சது
ஓகே உங்களுக்கு அப்டி என்ன டிப்ரெஷன்ட்டு இருந்துச்சு
காலேஜ் டேஸ்ல நறையா இருந்துருச்சு தோழி இப்போ வந்து ம் என் வாங்கெராச்சு தோழி
இப்பவு கான்டேக்ட்ல இருக்கீங்களா
ஆமா தோழி கண்டிப்பா கான்டேக்ட்ல இருக்கோ நாங்க ஒரு குரூப் வெச்சுருக்கோ வாட்ஸ் அப்ல கே லவ்வோஸ்ன்னு அந்த குரூப்ல வந்து அவைலப் லதா இருக்குறம் தோழி இருக்கோ
இப்போ எப்புடி மீட் பண்ணுவீங்க நீங்க பர்மனென்டா அங்கேயே செட் செட்லாயிடீங்களா
ஆமா தோழி ஏச்சி எப்ப மாதர இங்க வருவே தோழி லீவு
ஓகே ஓகே தோழி கண்டிப்பா வந்தீங்கன்னா என்னயு மீட் பண்ணக்கூடிய ஆப்பர்சூனிட்டி உங்களுக் கெடைக்கும் தோழி
கண்டிப்பா தோழி நம்ம நேரம் முடிந்து விட்டது மீண்டும் சந்திப்போ கண்டிப்பா தோழி ம்